ஹலோ
ஆ சொல்லுங்கா
ஆ சொல்லு
பின்னாடி சவுண்ட் வர மாரி இருக்கு
ஹலோ
பின்னாடி சவுண்டு வர மாரி
எனக்கா
ம்
எந்த சவுண்டு இல்லயே இப்ப எதாது சவுண்டு வருது
ஏதோ படமா ஆ இப்ப வர்ல்ல
ஆ
அது நேத்தியோட எக்ஸாம் முடிஞ்சு
அப்டியா எப்டி இருந்துச்சு எக்ஸாமல்ல எப்டி எக்ஸாம்ல எப்டி இருந்துச்சு ஆ
பிசிக்ஸ் ஈஸியா இருந்துச்சு ஃபயாலஜி கோஸ் ஸ்டீன் பேப்பர் வாங்கி பாத்தோனே ஒரு மாரி ஆயிடுச்சு
யே
எல்லாமே எல்லாமே அடிஷ்னலு பத்து ஒன் மார்குமே அடிஷ்னலு கொஸ்டின் ஆன்சர் அடிஷ்னலு ஃபை மார்க் அடிஷ்னலு ஒரே ஒரு ஃபை மார்க் மட்டுதா புக் பாக்கு
ஓ
அதுக்கப்புறோ என்ன எழுதுனே தெரியாம அப்டே உக்காந்டே அதுக்கப்புறோ மிஸ்ஸு சேர்ட்ட கேட்டு வந்து அதுக்கப்றோ கொஞ்சோ கொஸ்டின மாத்த சொ அப்பதா மனசு நல்லான்சு ஆனா ஒன் மார்க்லா ஒன் மார்க் பத்துமே அடிஷ்னலு சும்மா தோன்ரத எழு எழுதுனே ஆ பத்துமே அடிஷ்னலு சேரி டூ மார்க் த்ரீ மார்க் ஃபை மார்க் மட்டுதா மாத்ச்சு
பாஸ் ஆகுற அளவுக்கா
ஆ ஓ அதுக்கு மேலயா இல்ல பாஸ் ஆனு இன்னு ஒரு முப்பது முப்பத்தஞ்சு மார்க் எடுக்லா அம்பதுக்கு ஸ்கூலுக்கு லேட்டா போனா புடிச்சி வெக்கிராங்க தெரியுமா
புடிச்சு வெஷ்டு
ஸ்கூலுக்கு எட்டு அஞ்சு வரிக் பாப்பாங்க எட்டு அஞ்சுக் மேல் வர்லினா எட்டஞ்சுக் மேல வந்து பேர்லா நோட் பண்ணி வெஷ்னுமான்டி ஸ்கூல்ல தொழுந்து முடிஷ்ட்டு அஞ்சு மணிக்கிடுமா அதுக்கப்புறோ அஞ்சு மணிலெந்து ஆற்ர மணி வெரிக்கு
ஆமா எங்களுக்கு ஃபஸ்ட்டு அந்த மாரி பேர்ல்லா எழுதி வெச்சு குடுப்பாங்க ஆனா
அ
உக்காரவல வெச்சதில்ல
ப்ரேய லேட்டா வந்தனா ஆரம்பிச்சுருக்கு நேத்திக்கு ரேங் லிட்ஸ்ட் வந்ச்சா
ஆ இன்னைக்கி இன்னைக்தா வந்துருச்சு
என்னாசுலே
அதா ரேங்க் லிஸ்ட்டு வந்துருச்சு
அ
ஒன் செவன்ட்டி ஒன் பாயிண் ஃபையிலிருந்து டூ ஹண்ட்ரட் வரைக்கு ஃபஸ்ட் ரவுண்டு
அப்படியா கட்னவங்க மார்க் இருக்கா
ஏ மார்க்கு ஒன் செவன்டி ஒன்னு
அதா அதா பாய்ன் ஃபை வராதா
ஆ ஹ பாயிண்ட் ஃபை வர்ல
அப்ப நீ செகண்ட் ரவுண்டா
ஆமா செகண்ட் ரவ்ண்டு
எவ்ளோ அ அவர் மார்க்
ஆமா அர மார்குலதா
இப்ப எ எதுலாது ரீவேல்யூவைஷன் போட்டுர்ந்தா‌ஒரு மார்க் வந்துருக்கு
ம் எதுலியேஆ ரீவேல்யுவேஷன் போடுற அளவுக்கெல்லா நா நல்லா எழுதல
அது அதனால எதும் பண்ணலையா
ஆமா ஒரு பாயிண்ட் ஃபை மார்க்குங் கூட இருந்திந்தா ஃபஸ்ட் ரவுண்ட் வந்துருக்கு
ஆமா ஃபஸ்ட் ரவ்ண்ட்லே கொஞ்ச நல்ல காலேஜு கெடச்சிருக்கு
ஆமா பஸ்ட் ரவுண்ட்னா நல்லா காலேஜா கெடைக்கு செகெண்ட் ரவுண்ட்ல எப்டி கெடைக்குமோ தெரில
செகெண் ரவுண்ட்ல நல்ல காலேஜில போயிருவ ஒர்ரளவுக்கு
ஆமா
அப்ப மத்த மத்த காலேஜ்லயுமே காலேஜ் தொடர்ந்திருக்காதா
என்னது
இதே மத்த மத்த காலேஜ் தொறந்திருக்காங்க கேக்குறேன் மத்த காலேஜ் இந்த மேனேஜ்மெண்ட் மூலியமா போயிருப்பாங்கல்லா
ஆஹ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஆகஸ்ட்ல தான் ஓப்பன் ஆகும் மேனேஜ்மெண்ட்ல போனாலும் ஆமா எனக்கு ஆகஸ்ட்ல தான் சாய்ஸ் ஃபீலிங்கே வருது ஆகஸ்ட் மூணாம் தேதி
ஆகஸ்ட் மூணா அப்ப அதுக்கப்புறம் எத்தனை நாள் ஆகுது
அதுக்கப்புறம் ஒரு பத்து பதினஞ்சு நாள் ஆகும் இன்னும் அதுக்கப் அப்புறம் ரவுண்ட் த்ரீ வேற இருக்கு
போன் கிரவுண்ட்‌ டூ வந்து எப்ப ஆகஸ்ட் மூணாம் தேதியா
ஆமா
அப்ப அதுக்கப்புறம் தான் ரவுண்ட் த்ரீ வரும்
ஆமா
அப்ப அந்த ரவுண்ட் த்ரீ முடிஞ்சிட்டு அதுக்கப்பறோ தான் காலேஜ் தொறக்குமா
ஆமா நீ ரவுண்ட் ரவுண்ட் ஒன்னு முடிச்சாலே வந்து தொறந்துருவாங்காளி என்னன்னு சரியா தெரில ரவுண்ட் த்ரீ வரைக்கும்னா எப்டி ஆ செப்டம்பர்ல ஆய்ருந்தலே ஆ
அப்ப ரவுண்ட் டூ த்ரீல உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க
அவங்க வந்து அதான் போய் சேர்ந்து மோட்டு பேசாம இருப்பாங்க அதுக்கப்பறோ எப்போ ஓபன் ஆகுதுன்னு சொல்றாங்களோ அப்போ வந்து காலேஜுக்கு வருவாங்க
இப்டிதான் பண்ணுவாங்க
ஆ ஆ செப்டம்பர் ஆய்டும்தான் நினைக்கிறேன் மெடிக்கலுக்கு இன்னும் கவுன்சிலிங் ஓப்பன் அண்ட் கப்ல
எப்பதறச்ச் போன காலேஜு
தெரில
எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆண்னல்ல போன வருஷம் எப்ப நவம்பர்ல காலேஜே போவாங்க எனக்கு தெரிஞ்சு
நவம்பர்லையா
ஆமா மெடிக்கல் போட்டு
ம் என்ன க்ரூப்பு
இல்லயே பீ ஃபாம்
பீ ஃபாம் ஆ
என்ன ஆ
ம் அப்பறம் ஹலோ
சா ஆ சொல்லுங்க சாப்ட்டாச்சா
ஆ சாப்டேன் ஏ
அ இப்ப தா ஸ்கூல் விட்டாங்க
ஓ அஞ்சர மணி வரையுமா
அய அஞ்சு மாணிக்கு வுட்டுரு ஸ்கூலு
ம்
சும்மா இங்க வந்துட்டு போய் பேசிக்கிட்டே அதுக்கு அப்புறம் வரன்னாங்க
ம் இந்த கெமிஸ்ட்ரியில ஈக்குவேஷன்ஸ் எல்லாருக்குல்ல
ஆமா
அதெல்லா உங்களுக்கு சொல்லி தராங்களா
இதுல இதுல இருக்கா டுவெல்தல
ஆமே இருக்கு
அந்த மூணு லெசன் இருக்கா ஃபஸ்ட் ரெண்டு சிக்ஸ்த் லெசன்ல
இல்ல
ஆ
ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் லெசன்ல ஃபஸ்ட் லெசன் இருக்கும் ஆனா சின்ன சின்னதா இருக்கும்
ஆமா சின்ன சின்னதா இருக்கு ஆனா பெருச எதுல்ல
ஆமா சின்ன சின்னதா இருக்கிறதெல்லா வந்து டியூஷன்ல சொல்லி தந்தாங்களா
ஓ
அதெல்லா புரிதா
ஓ கொஞ்சம் கொஞ்சம் போது ஆனா எக்ஸாம்ல எதுவும் வரல
ம் ம்
எக்ஸாம் வந்து அந்த ஒரு ஈஸியானதுதான் வந்துச்சு அந்த என்னது கிறிஸ்டன் சாலிடே அங்க
அ எனக் இந்த இந்த ஈக்குவேஷன்ஸு அது எதுமே வந்து தெரியல அது எதுவுமே அந்த மிஸ் சி சொல்லி தந்ததே எனக் புரியல அப்டி எல்லாம் ஆ இதா மார்க்ல்லா கம்மியாச்சு
பஸ்ட்டு யூடிப்ல இதே பாத்திருக்க வேண்டியது தானே யார்கிட்டயு சொல்லி கேட்ருக்க வேண்டியதானே
யாருக்கா எனக்கு தெருஞ்சுஏ வீட்டு பக்கத்துலயெல்லா யாரு சயின்ஸ் குரூப் எடுத்து படிச்ச யாருமே இல்ல எல்லா ஆர்ட்ஸ் எடுத்து படிச்சவுங்க தா இருக்காங்க
ஐய்யோ உங்க க்ளாஸ்ல யாரு இல்லையா
ஏ க்ளாஸ்ல அதுதா ஏ அந்த மிஸ் சொல்லி தர்றதே புரியல எ க்ளாஸ்ல இருக்குறவுங்களே ஒண்ணு தெரியாம முழிச்சுட்ருப் ப்பாங்க
அந்த மிஸ் சொல்லி குடுக்கிறது புரியாட்டி கன்ஃபாமா க்ளாஸ்ல யாருக்காவது ஒரு ஆளுக்கு ரெண்டு ஆளுக்குகாது புருஞ்சுருக்கு
அப்புடியா
ஆமா மிஸ் சொல்லி குடுக்குறது பப அவனு கவனிப்ப வ வ ஓ எ க்ளாஸ்ல வச்சு சொல்லி தருவாங்க மிஸ் அவன்ட்ட தா போய் எல்லாரு கேப்பாங்க
எங்க க்ளாஸ்ல வந்து ஒருத்திக்கு ஒருத்திக்கு புரியு
அ
ஆனா வந்து அவள்ட போய் யாரு கேட்டதெல்லா இல்ல அவள்ட்ட போய் யாரு டவுட் எல்லா கேக்க மாட்டோ ஏன்னே தெரியில
கேட்ட மிஸ்ஸோட மிஸ்ஸோட நல்லா சொல்லி தருவாங்க நேரா எல்லாரு அவள்ட்ட போய்
ம் ம்
வாரோ கேப்போ
என்னது
இந்த வாரோ எங்கேயாவது போனு அந்த ச சவந்த் எவந்த் இருக்குங்க ஆ இல்ல சும்மா சுத்தி பாத்தே செவன்த் எவென்ட் இருக்குன்னு சொல்லுவாங்களே
ஆமா
அங்கே போகலான் ப்ளான் போட்ருக்காங்க
ஓ
அங்க இல்லேனா ஞாய்த் ரெடி ஞாய்த்துக்கெழம
ம் சேரி நா ஒரு அஞ்சு நிம்ஷோ கழிச்சு கூப்புட்றே
ஆ ஹா சேரி
ம்
யாரு போனு